எப்டி இருக்
நல்லா இருக்க நீங்க எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி
ஆ
கழுவியாச்சா தோழி
ஆமா தோழி கழுவிட்டன் தோழி
பிள்ளைக்கு வந்து வீட்ல இருக்கும் போது துணி வைங்க தோழி வெளிய போகும்போது மட்டும் பேம்பர்ஸ் போடுங்க
தலைல வச்சிட்டு படுத்து உறங்கு என்ன தோழி
பிள்ளைக்கு வந்து வீட்ல இருக்
துணிதா இப்ப வச்சு விட்டுருக்கு தோழி தெரியும் தோழி நீங்க உங்க வாய மூடுங்
பாம்பெர்ஸ் வைங்க தோழி
செரி தோழி கண்டிப்பா ஃபான் போடு
முழிச்சாச்சா தோழி
யாரு
என்ன
ஆமா தோழி பாத்ரூம் போயாச்சனாலே முழிச்சாச்ச தான தோழி என்ன தோழி கேள்வி கேக்குறீங்க
அதுவும் கரெக்ட் தா தோழி இன்னு நெக்ஸ்ட ஓரங்கமா தோழி
என்ன தோழி
இனி நெக்ஸ்ட்ட் உரங்கமா
ஆ அ நைட் ஒரே அழவ தோழி பசிச்சு அப்பறம் பாத்ரூம் போயிட்டாலா அலுவ உறங்கத இல்ல அதன நம்மலே உறக்க விடுறது இல்ல நைட் பாம்பெர்ஸ் போட்டு படுத்துட்டு இருக்கோ
ஆ
அவங் அவனு பாம்பெர்சு தா கேக்குறா
ஆம துணி வச்சாலே அழுதுட்டே இருக்கா தோழி செரி அதனால ஏ அழுறான்னு பார்த்தா பேம்பஸ் போடாம இருந்தா தா அழுறா
உ அப்படியா தோழி
தோழி நம்ம பாக்க முடியு நம்ம கம்ஃபர்ட்டே பாக்க முடியு
அதுவும் கரெக்ட்தா தோழி
ஆ
தெனம் பேம்பர்ஸ் கொஞ்சோ குறைக்கனு
ஆமா தோழி கண்டிப்பா ஏனா அந்த தொடடைல வந்து அவுங்களுக்கு ரேஷஸ் வர்லாம் தோழி அதனால டையப்பர் கிரீம் வெச்சிருக்கோ எதானு கொஞ்சோ கவனமா நம்ம பாத்துக்கணும்ல்ல தோழி
ஆமா தோழி அதுவும் கரெக்ட்தா
வேற என்ன உங்க வீட்ல எல்லா குட்டி பாப்பாஸ் இருக்கா தோழி
இல்ல தோழி ஒரு குட்டி பாப்பாசு இல்ல
ஏன் தோழி
இனி நாதா தோழி பெத்துக்கணு
சரி தோழி உங்க அண் ணனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலான்ற்று நீங்க தோழி
அண்ணனுக்கு வந்து எனக்கு முடி்ஞ் எனக்கு இருபத்தி மூணுனா அண்ணனுக்கு இருவத் அஞ்சுதான தோழி
ஓ அப்படியா உனக்கும் உங்களுக்கு முடிஞ்சுதா அண்ணனுக்கா தோழி சேரி தோழி சேரி ஸ் அண்ணனுக்கு இப்ப என்ன வயசாச்சு தோழி
அதுக்கு இப்ப இருபது கோடி
சேரி தோழி சேரி
ஓ இனி அடுத்த மேல இருவத்தொண்ணு எனக்கு வந்து இனி ஜூலைல பதினெட்டு தோழி
என்ன தோழி நீங்க இவ்ளோ சின்ன புள்ளயா இருக்கீங்க பதினெட்டுதா ஆகுதா தோழி
ஆமா தோழி நேத்தோட அறிவுள்ள பிள்ளைனால நேரத்தோட ஸ்கூல்ல சேத்துடாங்க தோழி கொஞ்சோ
இப்பதா இல்ல தோழி உங்களுக்கு பதினெட்டு ஆகல நீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி
இரண்டாயிர இருவத்தி இல்ல தோழி ரெண்டாயிரத்தி எட்டு
டா தோழி அப்போ உங்களுக்கு ஒரு பதினெட் ஆ கரெக்ட்டுதா தோழி
ஆமா இந்த ஜூலேல ஆகு தோழி
செரி தோழி எனக்கு செப்டம்பர் வந்தா இருவது வயசு தோழி
வேற என்ன தோழி கல்யாணம் ஆயிட்டு இன்னு ரெண்டு வருஷத்துல கல்யாண வயஸ் வந்துரு
என்ன தோழி தேவ இல்லாம கல்யாண கில்யாணனு சொல்றீங்க
எப்ப பண்லானு இருக்கீங்க
காலேஜ் இன்னு ஒரு வருஷ இருக்குல தோழி அத முடிச்சுட்டு கொஞ்ச வேல பாத்துட்டு செடில் ஆய்டு அப்டி கல்யாணம் பண்ணலானு இருக்கே தோழி நம்ம கல்யாணத்துக்கு நம்ம தான தோழி பாக் பாக்கன்னு ட்ரெஸ்ல யார் தேம்பி கையேந்த கூடாதுனு நினச்சுருகே தோழி
ஆம தோழி நானு அப்டிதா கல்யாணப் பாதி செலவ நாதப்
அதா தோழி நம்ம வீட்ல நம்ம வந்து எப்படி நம்மளால சாப்பாடுல்லா முடியாது லட்சகணக்குலா நம்மலால முடியாது தோழி இந்த மண்டப செலவு நம்ம மேக்கப் நம்ம டிரெஸ் நம்மளோட பர்ச்சேஸ் நம்ம பார்த்துகலா தோழி அது மட்டு நம்ளால முடியு
உம் அதுக்கு மட்டும் நம்ம பைசா சேத்து
அ கண்டிப்பா தோழி நம்ம பர்ச்சேஸ் நம்மதானே பண்ணணும் அந்த மாரி என்னால முடியும் தோழி ஆ ஆ
அப் அப்பறம் என்ன பண்ணாலான்னு இல்ல தோழி
அப்பறம் வந்து வாஸ்துகின்னு ஒய்யே
சாச்சா இது போ இதுதா படிப்பீங்களா தோழி அடுத்தது எம் காம் படிக்க போறீங்களா தோழி
இல்ல தோழி சொன்ன இல்ல தோழி இப்பதா கோர்ஸ் படிச்சுட்டு வேலைய போலான்னு
என்ன கோர்ஷ் படிக்கலா இருக் என்ன தோழி டிப்ளமோவா
ப்ப நா அந்த கம்பெனிலே படிச்சு அவ்ங்களே வேல ஒரு ப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்கல்ல தோழி இன்டன்ஷிப் ன்ன மாதிரி தோழி ஆ அந்த மாதிரி அந்த வழியா போறத்தா ஈஸின் தோணுது ஏன்னா நமக்கு அவ்ளோ நாலேஜ் இல்ல அதனால கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்ச அப்டியே அப்டே வேலைக் போற
நானு தோழி இது பி எஸ் சி முடிச்சுட்டு எம் எஸ் சி படிச்சுட்டு அப்பறொ வந்து இந் ன்டன்ஷிப் மூலியமா நா கம்பெனியில போணூன் நெனச்சிருக்க தோழி
சேர் சோ சேரி நீங்க வெற்றி பெறதுக்கு வாழ் த்துக்கள் தோழி
தைங்யூ தோழி எப்டியு கல்யாணம் பண்ணி இருவத்தி மூணு வைஸ் சவண் தோழி
அப்டியா தோழி இப் எல்லா ந எனக்கு இருவத்தி மூணு வர்ஷந் தோழி னா உங்களுக்கு இன்னோ அஞ்சு வர்ஷொ இருக்கு
மூனுவருஷம் ஆமா தோழி எனக்கு வந்து எப்புடின்னா மாப்பிள்ளை இன்னும் சவுதிக்கு போவே இல்ல தோழி
சேரிதான் தோழி ஓ அப்புடியா தோழி
ஆமா தோழி இது வந்து இன்னும் வாப்பா வந்து வாப்பா கம்பெனில தான் தோழி வேல எடுக்குறது இன்னும் கடைக்கில போல எப் எப்டியும் இன்னும் கொஞ்சோ நாள்ல பேயிரும் நெனைக்கே
சேரி தோழி சேரி எப்புடி நீங்க அவங்கள கெட்டிருவீங்கன்னு உங்குளுக்கு நம்பிக்க இருக்கா தோழி
வெயிட் பண்றன்ல்ல தோழி
வெயிட் பண்றீங்க தோழி உங்க வீட்ல செரியா உங்க வீட்ல ஓகேவா
எல்லா நம்ம விருப்பந்தானே வளந்த பிள்ளைகள்தான எப்டியோ ஒரு கட்டத்துல ஓகே தானே தோழி சொல்லி ஆவணும் பையன் வந்து ஃபாரின்ல இருந்தா இது வேல பாத்தாலே அவங்க வீட்ல தெரியாதுல்ல தோழி
சேரி தோழி அவங்க வேற யாரையாவது லவ் பண்றாங்க நீங்க வேற ஒன் சைடுன் சொல்றீங்க
இல்ல தோழி யாரையும் அவங்க லவ் பண்ல தோழி
செரி தோழிஸ் செரி தோழி செ ரி
எல்லாரு லவ் பண் பிள்ளைல்லா கெடைக்கல தோழி ஆமா புக்ஸ் எல்லாமே முடிஞ்சு எத்தன பிள்ளைலைக்கு தா தேட முடியு ம்
நா நம்ம எல் ஒரு நாள் நமக்கு கல்யண ஆயிரும் தோழி அப்போ நம்ம எல்லாரு சேர்ந்து வெளியே சுத்தலா தோழி நம்ம வந்து பிரண்ட்ஸா நம்ம சுத்துறோ திங்கறோ மாப்புல பைசா தோழி நமக்கு
ஆமா தோழி படிச்சு முடிச்சோடனே நம்ம பைசாதா வெளியே போறோ தோழி
அதா கண்டிப்பா தோழி ஆர்ட்ரு ட்ரெஸஸ் சேமா ஆட்ரு போட்றோம் லாயத்துல வந்துப் ஃபிப் ளிப்கார்ட் மீஷோக்காரன் யார் வீட்டுக்கு வந்தானா நம்ம ரெண்டு பேர் பேரையும் ஸ் சொல்ணும் தோழி அந்த மாரி நம்ம இருக்குறோம் ஆமா இப்ப வந்து ஒரளவு வருது தோழி ஆனா அப் ப்பன்னா நம்ம வந்து ஒரு மாரி விட ஸ் செலவிலா தோழி இப்ப வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேக்கணும் அப்பா அது நம்ம வயசா தோழி அதுனால அது நமக்கு
இஷ்டத்துக்கு டெய்லியும் ஆர்டர் வீட்டுக்கு வரும் ம் அதனால மொதல்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷக்கு இந்த வேலைக் போயிட்
அ அதா அதா தோழி நம்ம நம்ம வந்து வேல பாக்கும்போது நம்ம ஊட்டி கொடைக்கானல் டிராவல் பண்றோம் தோழி என்ன சொல்றீங்க
இ நம்மோ ட்ரிப் போறோம் கார்ல ம்
கண்டிப்பா ஒரு நாள்
ஆமா தோழி நம்ம போறோ நீ வந்து ஒரு லேக்கு எடு நா ஒரு ஒரு லேக் எடுக்ககுற
இல்ல தோழி இல்ல இல்ல தோழி நா வேல பாத்து ரெண்டு வருஷத்துலயே அந்த ஒரு லேக் தா சேரும் தோழி
ஆ பைசா போட்றது தோழி
இல்ல அவ் அ அவ்வளத்துக்கு அந்த காபிஃரான எடத்துக்கு போ வேண்டா தோழி வேற நம்ம மால்தீவ்ஸ் அந்த மாரி துபாய் அந்த மாரி போவோம் தோழி துபாய் போலான் தோழி நம்ம அங்க சுத்தலா
து இது உம்ரா போய்ட்டு
ஆ அது சவுதி துப்பாய் அது சவுதி போய்ட் க்க போய் துபாயில நம்ம போலா நம்ம காஸ்தான
ஆமா தோழி
கண்டிப்பா அதா அதா அதா தோழி கண்டிப்பா அதே வேலய அப்புடி நம்மோ ஒர்க் ஃபிரம் ஹோம்ல இருந்து பாத்தாலு நல்லாதா தோழி அதுக்கப்புறம் நமக்கு காசு வரதானே செய்யன்
ஆமாங் தோழி ஏற்கனே துபாய்லந் நம்ம வேல பாத்தா இதோட அதிகமா க
ஆமா தோழி ம ட்ரை பண்ணோ தோழி எல்லாமே ட்ரை
ஆமா எல்லாருமே படு
ஆமா கண்டிப்பா த்த எல்லா எடமு நம்ம வந்து இன்டர்வி க்யோ ஆப்ளிக்கேஷனா போட்டுட்றனு
ஆமா கு ஆமா அப்புடி ஃபாரின்லா கட்ச்சா இதோட அதிகமா
ஆமா தோழி ஒரு பிஃப்டி வந்துட்டாலே நம்ம வந்து ஒருல ஒரு நா வர்ஷத் த்துக்கு மூணு லட்சச்சர்வாய்லே அஞ்சு லட்ச ரூவா சேத்தர்லா தோழி சேவி்ங்ஸ் பண்ண சேத்தர்லா சேவிங்ஸ் பண்ணாட்டி எப்டின் தெர்ல தோழி
எப்டினாலு செத்தர்லா தோழி ஒரு ஒன்னாது சேத்தர்லா
ஆமா தோழி
ஆமா நம்ம கண் அடி நம்ம ட்ரெஸ்க்கு மேக்கஅப்காக நம் மாவு செத்தர்னுடே மிச்ச மண்டப செலவு சாப்பாடு செலவுதா வீட்ல பாத்துக்குட்டு
கு அப்ப யாரு கேப்பா
ஆமா நம்ம ட்ரஸுக்கு நம்ம மோ மேக்கப்கு அ
நம்மாலே பத்துக்கலா தோழி
ஆமா தோழி
கண்டிப்பா வேறென்ன சொல்லுங்க தோழி ஹலோ தோழி தோழி தோழி தோழி தோழி தோழி தோழி
ஹலோ இங்க வந்து கரண்ட் போயிட்டு தோழி எங்ஊர்ல அதோட கொஞ்ச நெட்டு ஒய்ஃபை கட் ஆயிட்டு தோழி ஒய்ஃபை கட் ஆயிட்டு அத்னால மொபைல்லே இப்பதா ஆன் பண்ணிருக்கே
ஃபோன் கட் ஆணுன் சந்தோஷப்படுங்க ஏன்னா இன்னு பத்து நிம்ஷோ ஆகாத் தோழி
ஆமா தோழி தோழி எனக்கு எப்போங் தோழி அந்த பேமெண்ட்டு தா ஆட்
அது வந்து நீங்க அதுக் போ இருவது கிட்ட முடிஸ்ட்டங்கன்னா எண்ணாயிறுங் தோழி எனக்கும் அப்புடிதா இருந்துச்சி நா இப்புடி முடிக்க முடிக்காதா வந்துச்சுத் தோழி
இருவத்தி ரெண்டுல வந்துட்ட தோழி
சேரி தோழி அப்டியே வரும் தோழி நீங்க கொஞ்சம் பொறும எல்லாமே நல்லதாவே நடக்கு
ம் ஓகே தோழி
சேரி தோழி நம்மளுடைய நேரம் முடிந்து விட்டது நன்றி வணக்கம் ஆ சந்திப்போம் வணக்கம்
வணக்கம்